ஹலோ
ஹலோ ஆஹ்
உம் கேக்கவே இல்லய
எனக்கு கேக்குதே நல்லா ஆ கேக்குது கேக்குது இப்ப கேக்குது ஆஹ் கேக்குதுடி ஹலோ ஆ என்ன ஒடம்பு பரவால்லயா
இல்லக்கா முடியவே இல்ல சுத்தமா ஒடம்பு இப்ப ரொம்ப அதிகமா ஆகுது பீரியட்ஸு நேத்த நேத்தவும் ரொம்ப அதிகமா ஆச்சு இன்னைக்கு அப்டியேதா இருக்கு வயிறு ஓவரா வலிக்குது இல்ல ஆஸ்பிட் ஹலோ அதா இதா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஆகுறது
உம் அத
சரி பாப்போ அதுக்கப்றோ திரும்பி அதே மாதிரி ஆச்சுன்னா பாத்துக்கலா அப்டின்ட்டு
அப்டிதா இருக்கு ஆ கொஞ்ச நாள் அப்டி இப்டி செட் ஆகாது ஒடம்பு ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகு அதனால அந்த மா மாரி இருக்கு அஹ்
ஆஹ்
உடம்பு வலி அப்பாமுடியல என்னால கை கால்லாம் வலிக்குது ம்ம்ம் இதுக்ரோஸின்னு பெயின் ரிலீஃப் லாம் ஒன்னு போ போட்டுக்கற தான
ஏதோ
மாத்திரை போட மாட்டேன் நானு பெயிண் ரிலீப் போட்டா சும்மா கொஞ்சம் உடம்புவலியாது கேக்கும்
சரி ஓகே நான் அவர வாங்கிட்டு வர சொல்றன் வரும்போது இப்பதான் கிளம்புறாரு ம்
இவ்ளவு நேரத்துக்குதான் கெளம்புவாரா
ஆமாக்கா லேட்ட தான் இங்க பக்கத்துலேயே லொக்கேஷன் இருந்தா லேட்டா தான் கிளம்புவாரு அவரு முடுஞ்ச்சுச்சுனா சீக்கிரம் வந்துருவாங்க என்னா லேட்டாவும் வரதுக்கு இன்னக்கி வெள்ளிக்கெழமை தான சோ வேலை கம்மியாதான் இருக்கும்
உம் சேரி சேரி இன்னும் இல்லை சாப்ணும் உம் ஏ தோசை நான் சாப்பிலன்னும் தோ சாப் ஆ
ஆஹ் ஹ பசங்க ஸ்கூல் கெளம்பிட்டாங்களா
நல்லா போயிச்சு பரவாயில் ஒன்னும் சொல்ற மாரி அத ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாரி இருக்குது ஒ ஒரு நாள் பரவாயில்ல இருந்துங்கோ ஒரு அனால போர் அடிக்குது அழுகுது எதனாஒன்னு பண்ணட்டும்
அது ஒரு வருஷத்துக்கு செட் ஆகாதுக்கா அது போகபோகதான் செட் ஆகும் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரெண்டு் செட் ஆக மாட்டாங்க அப்டிதான் நானும்
நானும் அப்படினா அவசர போனா ஒரு வருஷத்துக்கு எதுவுமே இல்ல தனியா இருக்க மாரி இருக்கும் ம் ம் சே சேரி போற வரைக்கும் போய் பாக் க்கலாம் அதுக்க அப்புறமா சும்மா இப்டியே சொல்லிட்ரிரு படிக்கிறதுக்கு போறோம் அதை மட்டும் யோசி இதே வேற எதுயோசிக்காத இரு சேரி சேரி சேரி அன்சி
தேங்க்ஸ்ங்க என்ன ஸ்பெஷல் வீட்ல வெள்ளிக்கெழமை வேற தயிற்சோரா
உம் ஊஹ் ஏன் அவரு கட்டி குடுத்து அனுப்புறதானே ஓ வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாரா
மூன்றரைக்குல்லா வந்துருவாரு ரெண்டர மணிக்கு வந்துருவாரு
காலையில காலையில சாப்ட்டு போயிடுவார்
ஆஹ் கால சாப்ட்டு போயிருவாரு சேர்த்து சாப்ட மாட்டாரு அவரு
சேரி சேரி அப்டின்னா பரவால்ல சாப்
ஆஹ் ஹ் ஹ் அது கால்ல மோஸ்ட்லி இன்னக்கி கூட சாப்டல எதும் அத வேணான்டாரு கால்ல எனக்கு இளநீர் மட்டும் வாங்கிட்டு வந்தாரு குடிச்சே அதே வயிறு ஃபுல்லா இக்குது சேரி மதியானத்துக்கு பாத்துக்கலாம் டைம் இருக்குல அதா வீடெல்லாம் கிளீன் பண்ணட்டேன் வாஷிங் மெஷின்ல துணி இன்னும் அவ்ளதா
உம் வாங்கிட்டியா வாஷிங் மிஷின்
ஆஹ் வாஷிங் மிஷின் வாங்கிட்டோங் கா மா கார்டு ஸ்வைப் பண்ணாரு மாமா ஆஹ் வாங்கிட்டே நா ஓஸ் தா நல்லா தா ஓடுது
ஓசா அது ஜாஸ்தி ஆச்சு பைத்திய
இல்லக்கா பதினெட்டுதான்கா இருவத் இருவத்தி ரெண்டு சொன்னாங்க எங்க வீட்டு டாப்லோடு ஆல்ரெடி இருந்தது அத போட்டுட்டு அந்த ஒரு ஆயிரம் ரூபா எடுத்தானுங்க ஆல்ரெடி இருபத்தி ரெண்டுல இருந்து இருவத்தொ ஆயிரத்தி நூறு ரூபா நூறு ரூபா ஆல்ரெடி கம்மி பண்ணானுங்க அது அப்டி இல்ல ஒரு ஆயிரம் ரூபா போச்சு அப்ப கார்டு ஸ்வைப் பண்ணல ஆஃபர் இருந்தது ஹெச் டி எஃப் சி கார்டு தான் ஆஃபர் இருந்தது ரவுண்டா பதினெட்டுக்கு பண்ணி குடுத்தாங்க
ஆஹ் ஓ எவ்ளோ மாசம் அது எத்தன மாசம் சேரி சேரி ஆறு மாசம் ஓடிடும்
ஆஹ் அதான் ஜீன்லா இருக்கா கைல துவயக்க முடில ரொம்ப அழுக்கா வருது இது போட்டு போறாரு வேற டெய்லியும் டி ஷர்ட் வேற டீ ஷர்ட் மாத்தி மாத்தி தா ஆபீஸ் டீஷர்ட் தா போட்டு போணும் சரி அதனால கைல துய்
உம் உம் உம் உம் உம் சேரி சேரி துணி கரெக்டா பாத்து போடு ஜென்சுங்கனது போட்டினா அவுங்கது கரெக்டாக போட்டுக்கங் மட்டும் தனியா ஒரு டைம் போட்டுக்க ஏன ஜீன்னுகினுலாம் போடும்போது ஹார்ட் ள்ள வைக்கலாம் ரெகுலர் யூஸ்னா எப்படினஅவங்க தம்பிதும் வ போடுவீங்க
ஆமா ஆமா அவன் தம்பிக்கு தனியா தான் போடுவோம் அவன் தம்பி அவள பே மூட்டில போச்சே தைச்சிருக்கான் ட்ரெஸ்ஸ
உம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போடு அதுவே உங்களுக்கு ஜாத்தி
குளிச்சனல்ல அது அழச்சி போட்டேன் டிரெஸ் எல்லாம் வந்து அதை அழச்சி காயவாட்ட போடணும் இந்த இவ ஜீன் இருக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணறது அப்படிய மடிச்சு வச்சிருக்காரு சரியா அதனால அது மட்டும் போட்டுலாம் ஜீன்ஸ் ஷர்ட் அண்டு பேண்டட் இருக்கு அது மட்டும் போடலாம் அப்படின்னுட்டு
இது இன்ட்ரெஸ்ட்டு போடவே இல்ல கட்ட காணோம் அதான் போன் பண்ணேன் உமாக்கு என்னா சித்தி போடலியா அப்படினுட்டு நிறைய காசு நாங்க இன்ட்ரெஸ்ட்டு போண்ணுவாங்கல மாசம் ரெண்டாயிரத்து எட்னுநூறு வா போடவே இல்ல ல அந்த பொண்ணுக்கு போன் வச்சு க்குறானுங்க ண்ணாக்கு செரி ஆ ஃபோனை பண்ண ஐய்யோ கட்டல யாடி இரு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்புடின்னே அவள் கேட்டா இல்லடி காசு எப்படின்னாங்க சித்தி அந்த பொண்ண தான் சி த்தி புடிச்சி கத்துவான் அவன் அவன் லூசு அவன் அந்த மாரி பண்ணுவான் ஒண்ணு அந்த பொண்ணு தான் திட்டுவாங்க வச்சு சுத்தி அப்டின்னேன் சுத்தமா இல்லடி அடு த்த வாரம் போட்டுறான் ஐயோ அடுத்த வாரம் வரக்கெல்லாம் தாங்க மாட்டான் அவன் அவுங்க உயிர் எத்துருவம் அவ எகிட்ட ஆயிர ரூபாய் தான் இருக்குனு நாங்க சரி நான் ஆயிரத்திஎட்னூருவா போடுறேன் நீங்க போட்டு விட்டுருங்க எனக்கு அடு தொ வர குடுங்க அப்டின்னெ ஆ சேரி அப்டின்னாங்க சே அண்ணிக்கிட்ட இருந்தா கேக்குறேன்னாங்க அது அது எங்கே போது வேலை கி அதுவே வீட்ல ஒக்காந்துகிது அதுக்கிட்ட சிரிச்சாங்க அதா தரொந்தானே சொல்றே அடுத்த வாரந் தானே குடுக்போறீங்க இந்த வார குடுங்க எனக்கு நா இப்ப தரே அடுத்த வார குடுங்க என்ன சேரி ஹர்ணிக்கி அமிச்சி வுட்றி அப்டின்னாங்க அதா பேசுறேன்னாங்க அதா சேரி ஆயருபா அவுங்க போடுவாங்களா என்னன் தெர்ல நா ஆயிரத்தி எட்நூருபா போடுறே
ஆ ஆ சேரி
நீ அவுங்களுக்கு கொஞ்ச அம்ச்சிவுட்டுடு
சேரி பா ஓகே பா
ஏனா அந்த பொண்ணுதா பாவொ அது பொண்ணு திட் டு வாங்கு அது அவ ‌சும்மா இருக்க மாட் டா அவ லூசு மாரி பேசுவா அவ
அப்டியா
கொரங்கு கொண அந்த குடுக்கும் போதே இல்லாத இ துவுல்லா பண்ணி னு குத்துச்சு எங்க கிட்ட காசு குடுக்கும்போதே சேரி அதுதா ஒழுங்கா நம்ம குத்துட்டோனா ப்ரச்சன இல்லடி கேக்கும் போது குடுப்பா இது பண்ணுவா ஆனா என்னவொ பண்ணு நாலெ தம்முனி அவுங்க மாச மாச வேற ஃபோன் பண்ற மாதிரி ஆயிடுதில்ல
ஆமா ஆமா
அதுதாநா அவ்ளொ யோசிக்கிறே அப்ப அவளுக்கு எதுவு வாங்க முடியாதுல்ல அதுக் க்காக அவ யோசிக்கிறா நா என்ன போனா கூட தரமாட்டான்டி அவே நீங்க அந்த மாரி எ ன்னனா நா கொஞ்ச முன்னாடியே சொல்லு முன்ன பின்ன ஆனாக்கா நா குடுப்பே ஆனி என்ன மாசம் ஃபுல்லா ம்மதா கஷ்டொ ஓகேவா நி இந்த வாரம் கொடுத்தா அடுத்த வாரம். சரிங்க அதுக்கடுத்த வாரோ அப்படின்னாக்கா நா குடுத்த ஏன்னா எனக்கு நா அதுதான் ரொட்டேஷன் தான் பண்ற. ஓகேவா இப்ப எதனா ஒண்ணு மகளிருக்கு. காசு இல்ல லோன் காசு எல்லாம் போடுவாங்க. போட்டாங்கன்னா அத குடுத்து நா. கட்டும் போது நா வாங்கிப்ப அந்த மாரி. எதனா இருந்தா நீயாவது சொல்லு.
சேரி சேரி நா சொல்ற.
ஏன்னா நம்ம கொஞ்சோ. எப்படியோ நம்ம கட்டுறது க. ட்டப்போறோ கட். நாம இருக்க போறது கிடையாது. ஆமா அதுதா. முன்னாடி நம்ம கொஞ்சோ டைம் கட்டிட்டோம்னாக்கா. குடுக்குறது . என்னன்றது எனக்கு டைம் சொல்லிக்கணும். பாத்துக்கோங்க. சரியா உஹம் அதுதான் நானு காசு சொல்லிர உம் அடுத்த வாட்டி நீ. நீயா நீதான இப்ப இது பண்ற அதுக்கு ஏத்த மாரி நீ. நீய அதுக்கேத்த மாரி சொல்லிடு. சேரியா. . ஃபோன் பண்ணாரு. முந்தாணேத்து என்னப்பா காசனுக்கு. என்ன இந்த மாதிரில்லா பண்ணிணு கிடக்கறியே நாங்க. என்னதான் பண்றோ அப்படின்னா இந்த ஒரு வாரம் பொத்து. அப்போமா ஒரு வாரம் பொருத்துக்கோமா ஆமா நீயே போயிட்டு நீ உம் காசுக்கே வாங்கி கொத்துண உக்காணுக்குற எனக்கு எப்போ தான் கொடுப்ப என்னால கட்ட முடியல புரியுதா இல்லையா அவனு.
ஆஹ.
தரேன இந்த இந்த மாசமும் வந்துச்சு. இந்த மாசோ முடிய போது இன்னு. என்னதான் பண்ணறது அப்படின்னுச்சு. ஆஹஹேஹா ஒரு பத். இத்தன் நாள் வெயிட் பண்ணி இந்த வாரம் வெயிட் பண்ணி இந்த வாரம் வெயிட் பண்ணியாச்சு. ஞாயித்துகிழம கூட வேலை செய்யற ஏமா ஒன்னு அப்டினுச்சி உம் என்ன பண்றது இதுங்குளோ உங்கள வச் ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா
இப்ப கேக்குதா
கேக்குது கேக்குது
ஆஹ் கேக்குதுக்கா
அதான் அவர் சொல்லினு இந்
ச்சி பம்கிளரி பொட்டேட்டோ ஆன் ஆன் ஆன் ஊறவச்சி
உம் சரி அவரு அமிச்சுரு அமுச்சிட்டு கால் பண்ணு
சரிக்கா ஓக்கே ஓக்கே கா